லி எப்டி இர்க்கீங்க தோழி
நல்லாருக்க தோழி சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
லா சாப்ட்டாச்சி தோழி சொல்லுங்க தோழி உங்க கல்லூரி கதை சொல்லுங்க தோழி எந்த மாரி எல்லா நீங்க கல்லூரி எந்த கதை உங்ளோ மெமோரிஸ் ஸ்கூல் மெமோரிஸ் அந்த மாரி எதாவ்து சொல்லுங்க தோழி
ஆஏ நா படிச்சது வந்து ஃபுல் கேள்ஸு ஸ்கூல்தா சோ அதனால எல்லாரு கேள்ஸு எல்லாரு சேந்து கல்ட்டா பண்ணிட்ருப்போ படிக்கம் போது பட்ச்சிருவோ விள்ளயாடம் போது விள்யாடுவோ இந்த மாரி எல்லாமே சேத்து ஜால்யா போய்ன்ருந்தோ தோழி எனக்கு அவ்ங்கதா ஃப்ரெண்ட்ஸ நா சீக்கிரமா மிங்கல் ஆக மாட்டே அவ்ங்க அவ இதுவரி க்கு கூட அவுங்கதா ஏ கூட டச்ல இருக்காங்க நெற்ய ஃப்ரெண்ஸ் இருந்துரு காங்க பட்டு அவுங்கல்லா இப் போ டஸ்ல அதிகமா இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தா இதுவரைக்கு கூட டஸ்ல இருக்காங்க
நல்லது தோழி ரொம்பவே நல்லது எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சா தோழி
ம் எல்லாருக்கு கல்யாண ஆயிருச்சு ரெண்டு ரெண்டு பசங்க இருக்காங்க எல்லாருக்கு நல்லா இருக்கு தோழி அவுங்க அவுங்க லைஃப்ல அவுங்கவுங்க பிஸி ஆயிட்டாங்க தோழி இப்போ
ம் ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த மாரி ஸ்போர்ட்ஸு அந்த மாரி பிடிக்கூ தோழி எந்த மாரி விளையாட்டுல எல்லா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடுவீங்க
நா வந்து வாலிபால் தோழி வாலிபால் அண்ட் பாஸ்கெட் பால்
செரிங்க தோழி
அ ரெண்டுமே எனக்கு ரொம்ப புடிக்கூ அதிகமா விள்ளாட்னது வந்து வோலிபால் தா நீங்க தோழி
நா இந்த எனக்கு ரன்னிங் ரேஸ்ஸு அப்புறமா பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல டிராயிங்கு
ஆ
அ அதுல ரொம்பவே சின்ன வயசுல இருந்தே இந்த ரன்னிங் ரெஸ்ல இந்த டிராயிங் ல ‌இல்ல
ம்
துல பார்ட்டிசிபெட் ‌அ நெறய சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருக்கே படிப்பு ஓரளவுக்கு தா தோலி எனக்கு ஒரு சின்ன வயசு வரைக்கூ கொஞ்சொ நல்லதா படிச்சே அதுக்கப்புறமா வளர வளர கொஞ்சொ கொஞ்சொ ஆ அஞ்சாத் ஆறாத் அதுக் அப்புறமா கொஞ்சொ கொஞ்சொ இந்த விளையாட்ல அதிகமாயிட்ச்சு அ எனக்கு படிப்புல கொஞ்சொ கொஞ் இன்ட்ரெஸ்ட் கம்மி தா ஆனா இந்த விளையாட்ல இதுல எல்லா பாாரத்தீங்கன்னா அ நல்லா இட்ரஸ்ட்டு நல்லா சர்டிபிகேட்ல்லா வாங்கியிருக்கே
கண்டிப்பா தேலி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தோழி என்ன சொல்றீங்க
ஆமா தோலி நீங்க கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இதெல்லா நம்மேள்க்கு இப்ப மறுபடியூ போய் இந்த மாரி ஓட சொல்னா நம்மளால ஓட முடியாது நம்மளுக்கொ கல்யாணோ ஆயிட்டு நம்மள்க்கே ஒரு கொலந்த பொருந்துச்சு நாம கொலந்தயா இருந்த காலம் மெல்லா போயிட்டு நம்ளுக்கு ஒரு குழந்த வந்துருச்சு தோலி இப்போ
கண்டிப்பா தோலி இப்ப அவங்க கூட அவங்க பின்னாடி ஓர்றதுக்கே கரெக்டா இருக்கு தோழி
ஆமா தோழி கொஞ்சொ நேரோ உக்கார வுட மாட்டேங்கிறாங்க மேல எங்க அக்கா வீடு இருக்கு ஏ பொண்ணு பாத் தீங்கன்னா எப்ப பார்த்தாலூ மேலேதா போற
அங்கயே இருக்கிறா ஃபுல்டே இங்க அ வாமா வாமா சொன்னா கூட வந்து உடனே ஓடிப் போயிட்றா அவப் பையே பார்த்தீங்கன்னா அக்கா பையோ ரொம்ப சேட் ட அவேன் ஒரு எடத்துல உக்காரவே மாட்டேங்கிறான் கீல வந்தா கீல உக்காரவே மாட்டான் என் பொண்ணாவது போய் அமைதியா உக்காந்தத்தூ மேல அங்கயே விளாடிட்டு சண்ட போட்டுட்டு இருக்குதுங்க ஆனா அவெ பையே பாத்தீங்கன்னா கீல வந் வந்தா அ ஹூ கொஞசொ நேரோங் கூட இருக்க மாட்டா உடனே ஓடி போயிருவா
கண்டிப்பா தேழி இந்த மாதிரிதா பண்றாங்க பசங்க எங்க உக்கார்றாங்க கொஞ்சொ நேர உக்காரத்து இல்ல ரொம்பதா கலாட்டா பண்து இப் ப்போ இருக்குற பசங்க ரொம்ப களாட்டா பண்றாங்க
ஆமா தோலி இப்பெல்லா தூக்கி போட்டு எது வேணா எது கையில கெடைக்குது எல்லாமே தூக்கி போட்டு அடிச்சிட்றாங்க தோலி
இதே மாரிதா பண்றாங்க தோழி எனக்கூ ஏ பையே பாட்ல தூக்கி அடிச்சி எனக்கூ தலையில அடிபட்ருச்சு
ஓ உங்களுக்குமா எ கொழந்தனாரு அங்க பைய கூட அதே மாரிதா தூக்கி போட்டு இந்த ரிமோட்டு அடிச்சு அவ மண்டையே வீங்கிட் ருக்கு
ஓ இதே மாரிதா பண்றாங்க தோழி என்னன்ந்தா இவங்கள சொல்லி புரிய வைக்கறிறதுனே புரியல பண்ண வேண்டான்னு சொன்னாதா அப்ப கண்டிப்பா பண்றாங்க
மா நம்ம இப்பவே அவங்கள நல்லா கண்டிச்சு வளக்கணு தோழி தூக்கி விசறக்கூடாது எது வேணா தூக்கி அடிக்க கூடாது
ஏன் பையனுக்கு எப்புடினா எல்லாமே இப்ப பால் தூக்கி போடு அப்டின்னு சொல்றோ இல்லியா அந்த மாரி எல்லா விஷ்யத்திலு தூக்கி போட்றா அவ
ஆ அதா தொலி நம்ம அவ்ங்களுக் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சோ புரிய வைக்கணு தொல்லி இப்பதா அவ்ங்களுக்கு நம்ம சொல்லி எடுத்து புரிய வெக்க முடியு
கண்டிப்பா கண்டிப்பா தொல்லி சொல்லி புரிய வைக்கணு ந்தயி நம்ம மேல அடிபட்றுது பரவாயில்ல நம்ம விட்டிர்ல்லா மேலே வேற யாரு மேலயாவுது கொஞ்சோ அடிபட்டா கூட நமக் கு இதுவாயிரு வேற யாரோன் திட்டுனா கூட நமக்கு மனசுக் கஷ்டமாயிவேங்க நம்ம பிள்ளைய
ஆமா கரெக்டா சொல்லுங்க தொல்லி என்னதா நம்ம இது பண்ணாலு நம்ம அடிச்சாலு திட்டுனாலு இதுவே வேற யாராச்சு பண்ணும் போது நம்மளுக்கு
ஆ மனசுக்கு கொஞ்சோ கஷ் கஷ்டமாருகு ஐயோ நம்ம பையன அடிக்கிறாங்களே அப்டின்னு ஒரு யோசிக்க வேண்டிதா இருக்கு அதுனால நானு அதா யோசிக்கிறே யாருகிட்டயு அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அதனாலதா நா அடிச்சிருவே நா சொல்லி திட்டி அடிச்சிர்ரே ஆனா இருந்தாலு அவ விட மாட்டேங்கா அது வேற ஏதாவுது யோசிச்சு எந்த இதுல அவ பயப்படுவான்னு நினச்சு யோசிச்சு தா அத பண்ணணு இதா யோசச்சிட்டே இருக்கே தொலி பாத்து பண்ணணு
போயே யோசிக்காதீங்க தொழி அது கொஞ்ச கொஞ்சமா அவ்ங்க இப்போதானே ரெண்ட்ர வயசு ஆகுது கொஞ்ச கொஞ்சோ நம்ம எடுத்து சொல்ல சொல்ல அவ்ங்களுக்கு புரிய வந்துரு இப்போ ஒடனே நம்ம எது சொன்னாலு ஏத்துக் ஏத்துக்கிற வயசு அவ்ங்களுக்கு கெட்யாது இப்போ கொஞ்சோ கொஞ்சோ இப்பதா புரிய வருது போக போக கத்துப்பாங்க நம்மளால முடிஞ்ச எஃபெக்ட் நம்ம எடுத்துட்டே இருக்குணு சொல்லிட்டே இருக்கணு இது பண்ணாத அது பண்ணாதன்னு
அது சொல்லிட் தா இருக்கணு என்ன பண்றது அவ்ங்க புரிய வரைக்கும் நம்ம சொல்லிட்டே இருந்தாதா நல்லது
ஆமா ஏன்னா இப்போ நம்ம அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் சேத்து விடணு இப்போ ரெண்ட்ர வயசுல மூன்ற வயசுல பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க இப்பவே கொஞ்ச கொஞ்சோ புதியவே வச்சு நம்ம அவங்கள இது பண்ண கூடாது இது பண்ணணு அப்டின்ல்லா பழக்கிட்டோ அப்டின்னா அப்பதா ஸ்கூல்ல போயிட்டு நல்லா அந்த வேற பசங்க எல்லா இருப்பாங்க அவுங்க கூட ஒற்றுமையா இருப்பாங்க இல்லன்னா ஒருத்தங்க ஒர்த் ங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்டின்னா அது ஒண்ணுஒன்
அதுதா ஒரு பெரிய பயமே எனக்கு தோழி ஏன்னா என் பையன் வந்து அப்படிதா கொஞ்சோ பண்றா யார பாத்தாலு தள்ளி விடுறது அவங்கள போய் அடிக்கிறது இந்த மாரி எல்லா பண்ற அதனால தா கொஞ்சோ பயமாவே இருக்கு எனக்கு இவன்னு பண்ணிறா இப்ப மத்த பசங்களு அந்த மாரி தானே பண்ணுவாங்க அதனால கொஞ்சோ பயமாவே இருக்கு எனக்கு
ஆமா கரெக்ட் தா இவ தள்ளி விடுறது பாத்து அந்த ஆபோஸ்ட் சீட்ல இருக்கிற கொழந்தைய தள்ளி விட்டுட்டா அப்டின்னா நம்ம என்ன பண்றது நம்ம அங்க இருக்க மாட்டோ
அதெல்லா பசங்க கத்துப்பாங்க ரொம்ப சீக்கிரமா கத்துப்பாங்க சோ அதனாலதா நானு அது யோசிச்சுட்டே இருக்கே அ இவன் கொஞ்சோ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சோ நடந்தானா நல்லா இருக்கு இந்த வேல எல்லா கொஞ்சோ விட்டுட்டானா நல்லா இருக்கு அதுதா எனக்கு கவலையா இருக்கு இப்போ அடுத்த வருஷம் வரைக்கு அவன் கொஞ்சோ புரிஞ்சுகிட்டான்னா நல்லா இருக்கு
ஆ இன்னு ஒரு வருஷ இருக்குல்லையா தோழி கொஞ்சோ கொஞ்சோ எடுத்து புரிய வையிங்க அது அவனுக்கே புரிஞ்சிடு அவனுக்கு கொஞ்சோ புரிதல் வந்துருச்சின்னா அவனே அடிக்க மாட்டா இல்ல அடிக்க கூடாது தப்புன்னு அவனுக்கே புரிய வந்துரு
கண்டிப்பா அவனுக்கு புரிஞ்சுட்டா நல்லது ஏன்னா இப்போ பசங்க வந்து கொஞ்சோ விளையாடிட்டு இந்த மாரி சிரிச்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லது அடி இந்த மாரி எல்லா பண்ணிடு இருந்தா அவங்களுக்கு அடி படுக்கு மத்தவங்களுக்கு அடிப்படு இதால தா கொஞ்சோ பயமாவே இருக்கு
சேரிங்க தோழி சாப்ட்டாண்ணா என் பொண்ணு சைல்லண்ட தா இருப்பா ஓரளவுக்கு ஆனா இப்ப எல்லா இருக்க மாட்டேங்குறா இப்ப எல்லா அடிச்சா திருப்பி அடிச்சிடுறா இப்ப எல்லா என்னோ புதுசா அழுக கத்திட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் எல்லா அழுக மாட்டா சும்மா எல்லா அவ பாட்டுக்குன்னு தா இருப்பா இப்ப எல்லா டிராமா பண்றா ரொம்ப வளர வளர டிராம அதிகமா ஆயிட்டு போயிருச்சு அவளுக்கு இப்ப எல்லா என்ன பண்ற ஆ சும்மாவே ஏதாவது வேணுன அப்டினா அழுகுறா அழுது கேக்குறா நா சொல்லிட்டே என்ன தா அழுதாலு தரமாட்டே அப்டினு இதுவே பழக்கமாயிரு அப்றோ
என் பையன் வந்து அப்டியே நம்ம பேசுறது கேட்டுட்டு அப்டியே தூங்கிட்டா
ஆ ரொம்ப நல்லது தோழி இதே மாரி என் குழந்தையையு தூங்கிடும்னு நானு ஆசைப்படுறே ஆனா என குழந்தை இப்ப தூங்காது அவல இப்பதா அவளுக்கு கொஞ்சோ இந்த ஊஞ்சல் பழக்கோ போட்டிருக்கே கொஞ்சோஅந்த ஊஞ்சல் உக்கார வச்சு ஒரு ரெண்டு ஆட்டு ஆட்டுன்னாத
கண்டிப்பா தோழி அந்த மாரி பண்ணிதா கொஞ்சோ தூங்க வையிங்க அப்போதா நல்லது பசங்க நல்லா தூங்கினா ரொம்ப நல்லது
ஆமா உடம்புக்கு நல்லது அவங்களுக்கு சரியா சாப்பிட போ மாட்டேங்கறாங்க என் பொண்ணு பாருங்களே தயிர் சாத பசங்க விரும்பிதானே சாப்பிடுவாங்க அது ஊட்டனா கூட சாப்பிட மாட்டேங்குது தோழி ரொம்ப கஷ்டமா
பசங்க இப்படித்தா தோழி என் பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப ஊட்டிட்டு வந்து உக்காந்துருக்கே
வெறு என் பொண்ணு மாம்பழம் சாப்பிட்டுச்சு அப்றமா இந்த சிப்ஸ் கொஞ்சம் சாப்ட்டுச்சு முட்ட அவிச்சு குடுத்தா அது கூட சாப்புடவே இல்ல
மாம்பழம் குடுத்தா கூட அவுங்குளுக்கு வந்து வயித்துல வந்து வலி ஆரம்பிச்சிருவோ தோழி ஏன்னா அது ஹீட் இல்லையா கொஞ்சம் பாத்து குடுங்க மாம்பழத்தம் கூட
ஒரு பீஸ் தான் தோழி அந்த ஒரு பீஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணி குடுத்தே அதுவும் நான் வெச்சு சாப்ட்டுட்ருந்தேன் அவளே எடுத்து சாப்டுட்டா
அதே மாதிரி வயிற்கு குளிர்ச்சியா ஆகுற மாதிரி அவளுக் கு சில ஐட்டம்ஸ் அதுவும் குடுங்க ஏன்னா அந்த ஹீட்டுக்கு நீங் குளிர்ச்சியா ஒரு ஃப்ரூட் குடுத்தீங்கன்னா அது பேலன்ஸ் பண்ணிடும் உங்குளுக்கு சின்ன பொண்ணு இல்லையா அவளுக்கு ஒரு பீஸ் கூட அதிகோந் தான்
ஆமா தோழி அதுக்கு திராட்சை சாப்புட்றா அந்த திராட்சை பாத்தீங்க னா வயித்துக்கு குளிர்ச்சி தான்
கண்டிப்பா கண்டிப்பா அது மாரி குடுங்க ஏன்னா பசங்களுக்கு என்ன ஆயிரு ருன்னா அப்புறமா லுஸ்மோஷன்னு வயிற்று வலி இந்த மாரி ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் பாத்து சோ இது பண்ணி குடுங்க அவங்களுக்கு இப்போ வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கு தோழி ஏன்னா ஒ பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது இப்போ அதனால இப்போ எப்புடியாகுதுன்னா ஒரு நாள் மழை பெய்ற மாதிரி இருக்கு இன்னொரு நாள் வெயில் அடிக்கிது இந்த மாரி ஒரு ஆ இதுலே இருக்கு ஒரு கொறப்பு திதியே இருக்கு சோ அது என்ன ஆகுன்னா பசங்களுக்கு சீக்
நிரந்தரமா எதுமே இல்ல ஒரு நாள் வெயில் ஒரு நாள் மழை அந்த மாரி மாத் த்தி மாத்தி வர்துனால
ஆமா
ஒரு பசங்களுக்கு ஒடம்பு அது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்
கண்டிப்பா அதுக்காக இப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகும் அவுங்களுக்கு வந்து அந்த கொள் அ கொழுப்பிட்டே இருக்கு இல்லியா அந்த காத்து அந்த வெயிலு அந்த குளிர்ச்சி அதெல்லா அப்புடியே கொழுப்பிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சோ உடம்பு இது ஆகும் சோ அதனால நம்ம பாத்து பாத்து குடுத்தாதான் நல்லது
செரிங்க தோழி அப்புறம் சொல்லுங்க தோழி நம்ம மறுபடியும் மீண்டும் தொடர்ந்து வேற கால்ல பேசலாம் தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி வணக்கம் தோழி
வணக்கம்